நீ இப்ப நல்லா சாப்ட்டுட்டில்ல அப்போ உனக்கு காலேஜ்ல ஏதோ ஒர்க் இருக்கா
எ காலேஜ்ல எனக்கு வொர்க் இருக்கன்னு கேட்டா இன்னு மூணு வருஷத்துக்கு வொர்க் இருக்
ம்
அ எப்பவு நா கிடையாது அப்டில்லா பாத்தா
சிறப்ப கொஞ்ச வேலைய முடிச்சுட்டா அப்ப டக்குன்னு படுத்து தூங்கு ரொம்ப தூக்க வருதுன்னு சொல்றீல்ல
டயடா இருக்கு கண்ணு வேற சொக்குது
துணி நாளை காலையில எழுந்திரிச்சு தோவ ஏழு மணிக்கு எழுந்திரிச்சு இப்ப நேரமா தூங்கிட்டு காலையில சீக்கிரமா எந்திரி
சான்சே இல்ல அது நேத்தே உற வச்ச துணி வேற
அட கொடுமையே அப்பற எது துவைக்கறதா இருந்தா ஊற வைக்கற வேண்டியதானே இவ்வளவு நேரம் ஊற வைப்பாங்களா
நேத்து துவச்சிருவேன்தா ஊற வச்சிட்டு வேலைய ஆரம்பிச்சேன் அது அத்தன
நானு இந்த மாரி ஒவ்வொரு நாளா எப்பச்சு ஒர்க பண்ணிருக்க முன்னாடில்லா துணி இத்து போயிரும்னு சொல்லுவாங்க சீக்கிரமா
போய் தா இருக் நானே அதனாலதா புதுசு வாங்கணு வாங்கணுட்டு இத்த இது சேர்திட்டு இருக்கே அந்த அது இதுன்னு பண்ணிட்டு
உம் நீ ஆன்லைன்ல போடுறத வி ட இந்த மாரி ஸ்டைட்டா போய் பாக்கும்போது அது கொஞ்ச பெட்டரா இருக்கு பாத்து நம்ம டக்குனு எடுக்கிற மாரி உ உம்
அடுத்த வார தா மூணு நாள் லீவ் வரு வீக்கெண்ட்ல
காலேஜ்ஜூ
நாலு நாள் இருக்கு அதுக்கப்புற மூண் நாள் லீவ்
ம்
நாலு நாள் மட்டு எப்படியோ கடந்துக்கணு
மூண் நாள் லீவ் இருக்குனு இருக்கோ ஆனா அது எப்டி போகுதுன்னே தெரியாது நம்மளுக்கு மின்னல் வேகத்துல போயிரு
இப்ப நெறைய வேல இருக்கு எனக்கு நாளைக்கு து வந்து தலைக்கு என்ன தேச்சி பழய ஊர வை
அப்போ உனக்கு படிக்கிற வேலய விட உனக் இதுதா அதிகமான வேலயா இருக்கு போல
ஏதோ எப்படி எந்த பேலன்ஸே என்னாலா பண்ண முடியல
உம்
தலைக்கெண்ண தேச்சு ஊற வெச்சு குளிக்கணு நாளைக்கு முதல அப்பறம் அயன் வேற பண்ணணு அடுத அடுத்த வரதுக்காக அயன் பண்ணி வைக்கணு காலைல எலாம் இருக் இருக்க ஆல்ரெடி லேட்டா தா எந்திரப்பே காலையில ஏழே காலுக்கு பஸ்ஸுனா ஆறு இருபது தா எந்திரிப்பே அடிச்சு புடிச்சு அப்பவே ரெடி ஆயட்டு இருப்போ அப்பல்லா அயன் பாக்ஸ் தூக்கிட்டு அயன் பண்ணிட்டு இருக்கவே முடியாது
கொஞ்ச சீக்கிரமா எந்திரி
உம்
கொஞ்ச முன்னாடியே எந்தெரிச்சா கொஞ்ச நிதானமா கிளம்பலா இல்ல உனக்கு அட்வைஸ் பண்ற முதல்ல நானே அப்டித்தா இருக்கே
நீ என்னையோடமோ ச
நீ உன் காலேஜ் ஸ்கூல் பத்திதான் சொல்லுவே சொல்லுடி சொல்லிருக்கல்ல நா அந்த மாரிலாம் நடந்தது இல்லையே நாலா வந்து ஸ்கூல்ல இரு இருக்கு போது நாளா வந்து நா நாந்தா வீட்லயே ஃபர்ஸ்ட் எந்திருச்சு அம்மாவ எழுப்பி வுடுவே
இப்புலி ஓங்கிட்ட சொல்ல சொல்லவே எனக்கு என்னோட மனசாட்சி என்னைய உறுத்துது நீ ரொம்ப யோக்கியம் பாரு அப்டின்ட்டு
தெரியு
சேரி சேரி
ந எந்திரிக்கணு கால்ல சீக்கிர எந்திரிச்சு படிக்கணு அது க்காகவே சீக்கிர எந்திரி
நல்லது நெனைப்பே ஆனா அது வந்து ப்ராசஸ் பண்ண முடியமாட்டிக்கிது
நைட்டெல்லா இவுங்க முழுச்சுருக்குற நேர வந்து என்னால நிம்மதியா கண்டிப்பா இருக்க முடியாது அது வந்து எனக்கு புருஞ்சுருச்சு ஒர்க் வந்து உருப்படியா ஃபோக்கஸ்டா பண்ணணுமா ஒன்னா வந்து எதோ ஒரு தனி எடத்துக்கு போ படிக்கணு ஐ ஸொலேட் பண்ணி இல்லனா அவுங்க தூங்கிட்ருக்குற நேரத்துல படிக்கணு தூங்கிட்ருக்கற நேரன்னா நைட்டு வந்து ம்
ஆமா நா வந்து நானு கொஞ்ச படிக் கிற டைம் நானு ஸ்கூல் காலேஜு படி கிற டைம்ல இந்த மாரி எனக்கு தோணு நீ சொல்ற மாரி கொஞ்சொ எனக்கு பீஸ்ஃபுல்லான ப்ளேஸ் இருந்தா நல்லாருக்குமே அப்டின் தோணு பட் ஆனா வந்துட் நம்ளுக்கு அது அவைலபுளா இருக்காது
ம் அதுனால மத்தவுங்க எப்ப தூங்கிட்ருக்காங்களோ அப்பதா நம் ம வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியு
ஆ அப்ப வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு அந்த எல்லா மெயினா எல்லாரு தூங்கிட்ருக் குற நேர வந்து ரொம்ப அமைதியா அப்ப கொஞ்ச பீஸ் ஃபுல்லாருக்கு ஆனா அப்டி நம்மளால இருக் க முடியாத போது நம்பள அந்த வெளியருக்குற அந்த சிச்சுவேஷன்ல்லா வந்து நம்ம மைண்ட வந்து அப்செட் ஆக்காத மாரி நம்ளோட ஒர்க்ல மட்டுமே ஃபுல் ஃபோக்கஸ்ல இருக்குற மாரி வச்சுக்கணு இப்ப மெடிடேஷன்லயு ஏ என்ன மெடிடேஷன்லயே எங்ளுக்கு அப்டிதா இருக்கு வெளிய எவ்ளொதா சவுண்டு டிஸ் ட்ராக்ஸன்ஸ் ஸு எவ்ளொ இருந்தாலுமே வந்து நீங்க இதுல வந்து நா இ இதுல வந்து இது கண்டிப்பா விடமாட்டன் நா இதுல வந்து போக்கஸ்டா இருப்பேன் அப்டின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது இதுல வந்து நம்ம கவனத்தை வந்து திசை திருப்பனுமாவ அதனால நம் நம் வந்து வெளிய என்ன தா நம்மள கடுப்பு ஏத்துற மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ற மாரி எத்தன இருந்தாலும் நம்மளோட இத வந்து நம்ம நம்மளே வந்து அத காயப்படுத்திக்க கூடாது இத நீ கொஞ்சம் ஃபாலோ பண்ணு
என்னன்னமோ சொல்றானா எனக்கு இது எதுவும் புரிஞ்ச மாதிரி தெரில
இப்ப வெளிய உனக்கு இந்த சுச்சுவேஷன் இவங்களாம் வந்து கத்துறாங்க அது
இவங்களா வந்து கத்துறதோட போனா பரவாயில்ல அதுல வந்து என்னையும் இன்வால்வ் பண்றாங்க என்ட்ட வந்து ஏதோ கேள்வி கேட்கறாங்க என்கிட்ட வந்து சண்டைக்கு வராங்க நா சும்மா இருக்கும்போது
கத அதுல ஓரளவு க்கு ஆக முடியாத மாரி இருக்கலா இருந்தாலும் கொஞ்சோ மெயின்டென் பண்ணி கொண்டு போ அப்டின்னு சொல்றன்
இப்ப வரதுக்கு பதினஞ்சு நிமிஷம் டு இருபது நிமிஷம் ஆகும்
அதுதான் சொல்றன் நீ ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆயிக்கிற யூ டோன் கேர் அபௌட் தட்
இப்ப வந்து என்கிட்ட யாரோ வந்து கேள்வி கேக்குறாங்க அவங்க ரெண்டு பேரு இருந்து ஏதோ டென்ஷன் ஆக்குற மாரி ஏதோ வந்து சொல்றாங்க என்கிட்ட ஏதோ கேக்குறாங்க நா என்ன என்னால என்ன பண்ண முடியும் நா வந்து இக்னோர் பண்ணாலும் வந்து ஏன் பதிலே சொல்ல மாட்டிக்கிறேன்னு கத்துவான் அவன் வந்து சண்டைக்கு வரன் முன்னாடி வந்து நிப்பா அதுக்கப்றோ என் போக்கஸ் பண்ண முடியுமா நீயே நெனச்சுப்பாரு பேசினாலும் பிரச்சன பேசட்டு டியும் பிரச்சன அப்ப என்ன தா நா பண்ணுவேன்
நீ இப்டி சொல்றியே அப்ப எங்க வீட்ல என்ன எல்லா என்ன அளவுக்கு பண்ணுவாங்க தெரியுமா நைட்டு இவங்க என்ன தூங்க கூட வுட மாட்டாங்க டெய்லி என்ன கட்டில்ல கூட மாட்டாங்க நா பட்டல பெட்டல கடைசியில ஓரத்துல தா தூங்கிட்டு தூங்கிட்டு இருப்பேன் என்னைல்லா எவ்ளோ எதுவுமே பண்ணலைனாலும் என்னைய வலுக்கட்டாயமா சண்டைக்கு இழுக்குற மாரி பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா நா அதெல்லா வந்து பெருசா எடுத்துக்க மாட்டேன் ம் அப்டியே கொஞ்சோ அட்ஜஸ் பண்ணி நம்மளே வந்து அது ரொம்ப இது பண்ற மாரி டவுன் பண்ற மாரி நம்ம வச்சுக்க
நா பண்ற ஒர்க்குக்கு எனக்கு வந்து போக்கஸ் வந்து ரொம்ப முக்கியம் இல்லனா என்னால வந்து எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியா
அது தர்றோ ரொம்ப டவுன் ஆயிராத டவுன் ஆக ஃபுல்லா டவுன் ஆகாம இருக்க முடியாது நா அப்டி சொல்லல கொஞ்சம் ஓரளவுக்கு மெயின்டென் பண்ணி கொண்டு போற மாரி நம்மளே நம்மளே வந்து இன்னும் அப்செட் ஆக்கிக்க கூடாது என்ன நடந்தாலும் அப்டி சொல்றேன் ம் ம் நம்ம என்னா நம்ம மாடி வீடு காட்டியிருந்தோம்னா மேல எங்கயாவது ஒரு ரூம்ல போய் தனியா போக்கஸ்டா இருக்கலாம் நம்மளுக்கு என்ன இருக்கோ அத வச்சுதானே நெறைய பேர் வீட்டுல இந்த மாரி பிரச்சனைகள் இருக்கும் அந்த காலத்துல இருந்தே நாமளோ வந்து மிடில் கிளாஸ் மக்கள் தானே நானும் உன்னைய மாரி இருக்கும்போது எனக்கும் தனியா ஒரு ரூம் இருந்து படிக்கிறதுக்குன்னு செப்ரேட்டா இருந்தா நல்லா இருக்குமே அப்டிங்கிற மாரி தோணுச்சு
மட்டும் தா சின்ன வயசுல இருந்து தனி ரூம்மு
ஆமா தனி ரூம் அவனுக்கு அந்த டைம்ல இருந்துச்சு அவருக்கு மட்டும் ஸ்பெஷலு ஆனா எனக்கு அந்த மாரி ரொம்ப ஆசையா இருக்கும் சின்ன வயசுல நம்மளுக்கு அந்த ஒரு பிரைவசி அப்டிங்கிற மாரி சொல்லுவாங்கல்ல ஒரு தனியா இருந்து மைண்ட் ஃபுல்லா பீஸ்ஃபுல்லா இருந்து படிக்கனும் யாரோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அப்டி நம்மளுக்குன்னு செப்பரேட்டா ஒரு தனி ரூம் இருந்தா நல்லா இருக்கும் அப்டிங்கிற மாரி தோணுச்சு ஆனா நம்மளோட வசதிக்கு அந்த மாதிரி எல்லா நம்மளுக்கு இல்ல இப்ப வரைக்குமே அப்டிதான் இருக்கு நம்ம தனியா போய் ஒரு ரூம்ல ரிலாக்ஸ் பண்ற மாதிரி எதுவுமே இல்ல அதனால நம்ம லைப்புக்கு தகுந்த மா அப்டிதான் நம்ம அப்டி தா கொண்டு போக முடியும் நெறைய பேரோட லைஃப் பு இதே மாரிதான் அதுக்காக என்ன பண்ற
பாட்டி இப்ப என்ன ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்கள என்ன
ஹாஸ்பிட்டல் இன்னு போல போல உம் அவ இன்னு மணி இன்னிதான் ரெடி பண்ணுவானா என்னன்னு தெரியல
ஆ
ம் அங்க போன ஒரு அமௌன்டு எதாவது டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்குலமா அப்டினு சொல்லிட்டு இருந்தாங்க இனி எப்போ கூட்டிட்டு போறங்க என்னனு தெரியல அவனுக்கு வேற பல்லுவலி போல இருக்கு அவ ஒரு பக்கோ மாத்திர வந்து தேடிக்கிட்டு இருந்தா உம் உம்
ஏ பல்லு வலி
ஏ பல்லு வலீனா சொத்த பல்லாதா இருக்கு
ஐயோ நானு என் பல்லு இதுக்கு மேல ரெண்டு தடவை பிரஷ் பண்ணு நா லெவன்த் டுவெல்த் எல்லா ரெண்டு தடவை நீட்டா ப்ரஷ் பண்ணிட்டு இருந்தோ தெரியுமா இப்பதான் கெட்ட பொண்ணு ஆயிட்டே திரும்ப அ மாத்தர எல்லா
உனக்கு இருக்கற உனக்கு இந்த பியூட் ட்டி இதெல்லா முடிக்கிறதுக்கே உனக்கு டைம் தேவப்பட மாட்டிக்குது
அ அ அதெல்லாம நா பண்றதே இல்ல அதுதான் சொல்றே லெவன்த் டுவ்த்லலா நைட் தூங்கறது முன்னாடி மூஞ்சி கழுவுவே பிரஷ் பண்ணுவ இப்பதா பண்றதே இல்லையே இப்ப நா எங்க பண்ணிட்டு இருக்கே
செரி செரி
ஆ
யாருக்குமே ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பத்தவே மடிக்குது கடவுள் ரொம்ப
ஆனா தினேஷ் எல்லா எப்படிதா அப்படி தினேஷ் சொல்லுவேல்ல
ஆ
அவல்லா வந்து பயங்கர டிசிப்ளினு தெரியுமா அவன் வந்து லெவன்த் அச்சின்ன அப்ப இருந்தே வந்து அவன் கால்ல அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிற டைப்பு
ம்
காலைல வந்து மேக்ஸ் டியூஷன் வேற போயிட்டு இருந்துருக்கான் லெவன்த் டுவெல்த்ல அப்படியே பழகி பழகி அவ நைட் எல்லா பத்து மணிக்கே தூங்கிடுவா அவனு வந்து நைட்டு வந்து ப்ரஷ் பண்ணுவான் மூஞ்சிலாம் கழுவா எனக்கெல்லாம் பண்ணிட்டு இருப்பா அவன பாத்துதா நானே இன்ஸ்பயர் ஆயி அப்படி ஆனனு நினைக்கிறே அந்த டைம்மு
அப்ப அந்த அளவுக்கு எல்லாரு ஜாலியா பேசிருக்கீங்க பல்லு விளக்குறது முதல் கொண்டு
ஆ இத்தன வருஷம் க்ளோஸா இருந்தோம்ல மேக்ஸ் பத்தி வந்து எது படிக்க அப்படின்ட்டு அவன்ட்ட தான் கேட்பேன் வந்து டியூசன் போனனால
ஓ ஓ நெறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க நெறைய பேர்லா நா காலேஜ் நாலு மணிக்கு எந்திரிப்பாங்க ஒரு சிலர் மூணு மணிக்கு எந்திரிப்பாங்க அவங்களயெல்லா என்ன சொல்றது
சேரி இத அடுத்தக்கால்ல கண்டனியூ பண்ணுவே
ஓகே